ஹலோ
சொல்லுங்க தோழி இப்ப நம்ம ஈ எம் ஐ பத்தி பேசிட்டு இருந்தோ ந்தோ இல்லயா ஆஹ் சொல்லுங்க தோழி
ம் அதே மாரி பாத்தீங்கன்னா அப்டின்னாக்கா இப்போ வந்து நம்ம ஈ எம் ஐ பத்தி ஆஹ் அது வந்து எப்டி சரியான முறையில பயன்படுத்தாத பத்தி பேசிருந்தோ இப்ப வந்து செலப் பேர் வந்து அத வந்து நல்ல முறையில வந்து இ எம் ஐ வந்து சில பேருக்கு நறைய வாழ்க்கை குடுத்துருக்கு அப்புன்னு சொல்லா அதாவ்து எப்டின்னாக்கா அவ்ங்களோட வாழ்வாதாரத்த முன்னேற வச்சிருக்கு அப்புன்னு கொட சொல்லலா செல் பேர் வந்து இப்ப வந்து ஒருத்தவங்க வீ ஆஹ் வாடக வீட்ல இருப்பாங்க அவ்ங்களுக்கான ஒரு சொந்த வீடு அப்டிங்கறது இருக்காது அவ்ங்களுக்கு குடுத்து உதவி பண்றதுக்கு உறவுகள் இருக்காது அவ்ங்க கையில வந் து கொஞ்சோ அவ்ங்களுக்கு கொஞ்சோ ஏதோ ஒரு கொஞ்சோ அமௌண்ட் இருக்கு அப்டின்னாக்கா அத வச்சு வந்து இப்ப ஒரு எடம் வாங்குறாங்க அப்டின்னாக்கா ஒரு எடத் த வாங்கிட்டாங்க அது வந்து அவ்ங்க வீடு கட்ணு அப்புன்னு ஆசைப்படும்போது அந்த இ எம் ஐ வந்து கை குடுத்துருக் கு அப்புன்னு சொல்லலா இல்லையா அவ்ங்க வந்து இப்ப ஆஹ் அந் த இ எம் ஐ னால தா அவ்ங்க வந்து வீடு கட்டிருப்பாங் க அந்த இ எம் ஐ கட்டி முடிச்சுட்டு அவ்ங்களுக்கு எந்த உறவுகளு கை குடுக்கல ல ஹெல்ப் பண்ண யாரும் இல்ல அப்டிங்கிற பட்சத்துல வந்து அந்த இ எம் ஐ தா கை குடுத்து அவ்ங்ள வந் து வாழ வச்சிருக்கு இல்லையா
நிச்சயமா அதாவ்து ஆமா நீங்க சொல்ற மாத்ரி பாத்தீங்க அப்டின்னா ஆஹ் அதுதா ஆ த நம்ம வந்து சரியா நம்ம திட்டமிட்டோ அப்டின்னக்கா நமக்கு வேண்டிய பொருட்கள நம்ம இ எம் ஐ மூலமா எடுத்துக்கலா அப்டின்னு சொல்லலா ஏன்னா இப்ப நா வந்து வேல செய்யக்கூடிய காலங்கல பத்தீங்கன்னா என்னோடைய கையில வருமானம்ங்றது நெ நெர் நெறைய நிறைந்த அளவில இருந்தது சோ வேண்டிய பொருளா இருக்கட்டு இல்ல வீட்ல வீட்டுக்கு வாங்கிய பொருளா இருக்கட்டு உடனே வந் அத வந்து இ எம் ஐ ல தா எடுப்பே இ எம் ஐ ல எடுத்து எந்த ஒரு ப்ரச்சனையுமே இல்லாம இப்ப எ சி ய இருக்கட்டு இல்ல ப்ரிட்ஜ்ஜ இருக் டோ இல்லாது வேறய எங் இப் எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா அப்டின்னா எந்த பொருளுமே வந்து இ எம் ஐ இல்லாத பொருள் அப்டின்னு சொல் ல முடியாது எல்லாமே இ எம் ஐ ல எடுத்தது பொருளு தா எடுத்துட்டு அத நல்ல சரி வர நா கட்னதனால எனக்கு வந்து பெரிய அளவுல வந்து ஒரு சிரமமும் தெரியாம இருந்தத் து அப்டின்னே சொல்லலா என்னா இப்போ நம்ம அதுதா நம்ம வந்து ப்பவே நமக்கு நமோட வருமானம் வந்து நம்ம கையில ஒரு இருபதாயிரம் வருது அப்டின்னாக்கா நம்ம தாராளமா மோ வர வரைக்கு நம்ம வந்து இ எம் ஐ வைக்கலாம் தப்பு கிடையாது
கண்டிப்பா அ
பொருளையுமே வந்து நம்ம வந்து கை காசு போட்டுதா நம்ம வாங்கணும் அப்டின்னா நம்மளுக்கு நம்மளுடைய வா அதாவது நம்மளுடைய வாழ்க்கையே முடிஞ்சு போயிரும் நம்ம ந அனுபவிக்கக்கூடிய அந்த இததெல்லாமே இல்லாம போயுடும்
ஆமா
சோ அதனால
வெதப் நீங்க சொன்ன மாரியே இப்ப நானுமே வந்து ஒரு ஏசி வந்து இ எம் ஐல தா போட்ருந்தே பாதி அமௌண்ட் கட்டிட்டு பாதி அமௌண்ட் வந்து ஒரு வருஷத்துக்கான இ எம் ஐல தா போட்ருந்தே அ ரெண்டா மாசம் வந்து எனக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா அப்டிங்கறது வந்து து எனக்கு வந்து ரொம்ப குறைவா ஏ எங்க எ கணவரோட சம்பாத்தியத்துக்கு அது குறைவான இ எம் ஐயாதா இருந்துது அது வந்து நம்மளால கட்ட முடியு அப்டிங்கிற ஒரு நம்பிக்கையில எடுத்து கட்டி முடிச்சுட்டே இப்போ அந்த ஏசி அப்டிங்கிறது வந்து எங்க வீடு ரொம்ப காங்களா இருக்கும் அது வந்து எனக் கு வந்து உதவுனது அப்டின்னு தான சொல்லலாம்.
ஆமா அப்ப அந்த நேரங்கள்ல உங்களுக்கு உதவியா இருந்திருக்கு. இல்லையா சோ அப்ப வந்து நம்ம இப்ப உங்களுக்கு. அந்த வ அதாவது அந்த ஏசி அப்டின்ற பட்சத்துல பாத்திங்கனா இப்போ அந்த ஏசியு உங்களுக்கு கைக்கு வந்துட்டு இ எம் ஐயும் உங்களுக்கு முடிஞ்சுருச்சு கண்டிப்பா இ எம் ஐக்கான ஜார்ஜ் அப்படிங்குறது வந்து எக்ஸ்ட்ராதா நம்ப கட்டுவோம். க்காக நம்ம வந்து அந்த அதே தொகைய நம்ம கட் கட்ட மாட்டோ கட்ட கட்டுவோ அப்டின்னு சொல்ல முடியாது சோ நம்ம அதே தொகைய கட்டுவோம் அப்டின்னு பாத்தோம்ன்னா நம்ம வெயில வந்து அதுக் அதுக்கப்பற இந்த மருத்துவமனை செலவா இருக்கட்டும் அல்லது உடலுக்கு வேற உபாதைகள் கொடுக்கக்கூடிய இருக்கட்டும் நம்ம வந்து அதெல்லாம் நம்ம. பாத்து பாக்க தானே வேணும். அதாவது இந்த ஏசி இல்லாத காலகட்டத்தில்ல சொல்றே சோ அப்டி இருக்கும் பொழுது ஒரு இ எம் ஐ மூலியமா நம்ம வந்து. கட்டிக்கிறத வந்து தப்பு இல்ல அப்டின்தா நா நெனைக் கிற தோழி.
ம் கண்டிப்பா கண்டிப்பா தோழி அதாவது அதுதா நா சொல்ல வறே சில பேர் வந்து அந்த இ எம் ஐ அப்டிங்கறத வந்து தவறுதலாக பயன்படுத்துறாங்க சில பேர் வந்து அத வந்து நல்ல முறையில எடுத்துக்கிட்டு அவங்களோட வாழ்வாதாரத்தை வந்து இன்னு அதிகரிச்சுக்கிறாங்க. தோழி
ஆமா இப்ப நீங்க சொல்ற மாரி பாத்தீங்கனா முடிக்கும் மூஞ்சுக்கும் போயி இ எம் ஐல பணம் வாங்கி நம்ம வந் து நம்மளோட அழக வந்து நம்ம பாக்றோ அப்டின்னா அதெல்லா வந்து ந நென அதெல்லாம் கேட் அதாவது மற்றவர்களை திருப்தி பட கூடிய நிலமைய நீங்க நினைச்சி பாருங்க எந்த அளவுக்கு நம்மள பாத் து. சிரிப்பாங்க நினைச்சிட்டு பாருங்க அதாவது வீட்டுக்கு ஒரு பொருள் வேணும் இல்ல நமக்கு ஒரு பொருள் வே ணும் இப்ப நான் படிக்கணும் இல்ல எனக்கு வந்து சாப்பாட்டுக்கே கஷ் கஷ்டமா இருந்தது நான் வந்து பணம் எடுத்து செலவுக்கு வச்சு சாப்பிட்டுக்கிட்டேன் அப்பின்னு சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தை தாண்டி
உம்
க்கு வளரல அதனால நான் இ எம் ஐ எடுத்து முடியும் வளர்ந்துக்கிட்டேன் மூஞ்சி எனக்கு வது பல பலன்னு இல்ல அதனால நான் இ எம் ஐ எடுத்து மூஞ்சை பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா இதெல்லா கேட்கவே ஒரு நாகரீகமான எனவே எனக்கு தெரியல தோழி
கண்டிப்பா கண்டிப்பா தோழி இதெல்லா வந்து ஒரு அனாவசியமான ஒரு செலவு தான் இ எம் ஐய பொறுத்த அளவுக்கு க்கு இல்லையா இது இந்த மாரி அனாவசியமான செலவை எடுத்துக்கிட்டு ச்சு பழி சொல்றது என்னன்னா நான் இ எம் ஐயானாலதான் என் வாழ்க்கையே போயிட்டு இப்ப கா குடுக் குடுக்றப்ப வந்து நல்லா கடன் வந்து இனிக்க இனிக்க பேசிடுத்தாங்க வா வாங்கும்போது வந்து கட்டும் போது வந்து அதிகமான வட்டி போட்டு சார்ஜ் போட்டு என்னோட வாழ்க்கை வந்து இ எம் ஐ நாலே அழி்சட்டு அப்டினு குறை சொல்றவங்க வந்து நெறைய பேர் இருக்காங்க இல்லையா
ந்து ஒரு வாழ்க்கையுடைய ஏ இப்ப உள்ள காலகட்டத்துக்கு பாத்தீங்கன் ன்னா நமக்குன்னு ஒரு ஏதாவது ஒரு சேவிங் அப்படின்னு நிச்சயமா இருக்கணும் அப்படி இருந்தாதான் நம்மளுடைய பின்னாடி ஒரு காலகட்டத்தில அப்படின்னு பாத்திங்கன்னா இப்போ ஓ இப் இப்போ நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒருத்தவங்க பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்க ஒ அதாவது இருவரும் வந்து ஒரு விரும்புகறாங்க அப்படிங்கும் பொழுது அதுல வந்து ஒரு ரூபாய் கிடைச்சாலும் ரெண்டு ரூபாய் கிடைச்சாலும் அத சேமிச்சு வச்சு நம் நமக்கு நம்ம கிட்ட சேமிப்பு இருக்கு மத்தவங்க வந்து உதவி செய்யறாங்க உதவி செய்யலை சேமிப்பு அந்த சேமிப்ப வச்சு நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகலாம் அப்படின்ற ஒரு முழு நம்பிக்கையோட நம்ம வந்து இதுல செயல்படலாம் அதை விட்டுட்டு என்கிட்ட முடி இருக் மூஞ்சு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ட்டு போயிட்டு ஒரு எடத்துல போய் எனக்கு முடி நிறைய இருக்குங்க எனக்கு வீடு கொடுங்கனாலும் எவனும் உங்க வீடு கொடுக்க மாட்டாங்க அதே மாரி மூஞ்சு நல்லா இருக் ங்க பாக்கரதுக்கு நல்ல அழகா பல பலனு இருப்பங்க அப்படின்னு கேட்டாலும் அவங்க யாரும் உங்களுக்கு எந்த ஒரு பொருளையும் கொடுக்க மாட்டாங்க இதெல்லாம் வந்து து யோசிச்சு செயல்படக்கூடிய விஷயமா மா நான் பாக்குறேன் ஆனா எனக்கு நைட் எனக்கு இரவு நேரத்தில இருந்து இந்தந்த மாரி விஷயங்களை கேள்விப்பட்டதுல இருந்து இப்படியும் மனு ச இருக்கிறாங்களா அப்படின்ட்டு எனக்கு அவ்வளவு ஒரு கோபம் தான் வருது எனக்கு காரணம் அப்படின்னாக்கா எங்கயோ ஊரை விட்டுட்டு அப்பா அம்மா விட்டுட்டு குடும்பத்தை உட்டுட்டு எங்கேயே போய் கடந்து சம்பாதிக்கிறானங்கு இப்ப ஆண்கள் வந்து பாதிக்கிறாங்க அப்படி இருக்க போழுது ஆ இது மாதிரி ஒரு ஊதாரித்தனமான ஒரு செயல் பாடு இதெல்லாம் வந்து உண்மையவேே சொல்லுவன் ஆடம்பர செயல்பாடு அப்படின்னு கூட இதெல்லாம் ஆ அந்த அடிப்படையில கூட இதெல்லாம் வராது ஆடம்பர செயல்பாடு அப்படின்ற ஒரு அடிப்படையில் கூட இந்த இந்த செயல்முறை வராது ஊதாரி தனம் சொல்லுவாங்க அண்ணன்நைக்கி நம்ம வந்து அவர்கல தவறா சொல்ல கூடாது அண்ணனைக்கு இந்த தெறுஓரங்களை நின்ணு பிச்சே எடுத்து சாப்பிடுவாங்க இல்லையா அவங்க கூட நாளைக்கு நமக்கு வந்து பணம் வேணும் அப்படின்னு சொல்லி ஓரளவு சே ஒரு சேமிப்பு தான் வச்சிருக்காங்க நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்மகிட்ட வந்து பணம் கேப் அவங்களுக்கு வேண்டியது இது வந்து ஒரு ஒரு ஒ ம வே மூன்று வேலை சாப்பாடு அஹ் மூன்று வேலைய சாப்பாடுனா அதிகபட்சம் ஒரு இருநூறுபா அல்லது ஒரு முன்னூறுபாயோ வச்சுக்கொங்க ஒரு அதிகபட்ச சாப்பாடு முன்னூறு வ அப்படின்னா மு எனக்கு தெரிஞ்ச வரைக்கு நா பாத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து கையெந்தி கேக்குறவங்களுக்கு நானே நெறைய தடவ சாப்பாடு வாங்கி கொடுத்திருக்கே அப்ப அவங்களுக்கு அந்த ஓ அது மாதிரி எவ்ளேக் பேர் வேணாலு சாபாடு வாங்கி குடுத்துட்டு போவாங்க அவுங்களுக்கு மோனொலஸ் சாப்பாடுங்கிறது அதுலயே முடிஞ்சிடு அவங்க இத தாண்டி அவங்க வந்து எனக்கு பண வேணு அப்படின்னு வந்து கேகறதுக்கு வேல கையாது ஆனா அதையு தாண்டி அவங்க பண கேப்பாங்க நா ஏ இப்ப நா சாப்பாடு வாங்கி கொடுக்குறே அப்படின்னா இன்னொருத்தர்கிட்ட சாப்பாட்ட கையில வச்சுக்கிட்டே போய் அவங்க பண கேப்பாங்க ஏன்னா அவங்க வந்து அவங்க அந்த எடத்துல ஒரு சேமிக்க பாக்குறாங்க
ஆமா
அப்படி உள்ள காலகட்ட கட்டதுல்ல இப்போ உள்ள சில ஊதாரிகள வந்து பாக்கும்பழுது அஹ் எனக்கு என்ன சொல்றதுன்னே வார்த்தைகளே இல்ல அந்த அளவுக்கு ஒரு ஆஹ் ஒரு ஒரு செயல்பாட கேள்விப்பட்டிருக்கேப் தா நா நெனைக்கிறே ஆஹ் இல்ல எனக்கு உடுத்திக்கத் துணி இல்ல நா துணி எடுத்துக்கிட்டே ஆஹ் இந்த மாதிரி எனக்கு பீ இது கட்டனும் இது அதாது துணி எடுத்துக்கிட்டே அப்படின்றத கூட நா வந்து என்னோட நா ஏத்துப்ப அப்படின்னு கூட சொல்லலா ஏ இன்ன நா வெளியில போ போற வரையு எனக்கு துணி எல்லா இல்ன்னா எடுத் கத்துக்கிட்ட அப்டின்ற ஒரு செயல்பாட கூட சரி இது ஒரு பரவாயில்ல இதுவ் இது ஒரு நல்ல விதத்துல கூட செலவு பண்ணியிருக்காங்க அப்டின்ற மாரி கூட ஏத்துக்கலா நா இந்த முடிக்காகவே நா லோன் எடுத்து முடி சீர் பண்ணனே மூஞ்சு சீறு பண்ண சர் முடின கூட அவங்களுக்கு ஏதோ முடி பிரச்சனை இருக்கு அதனால கூட அவங்க வந்து போய் எறங்கிய வந்து செயல்பட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலா இந்த மூஞ்சுச் சீ சீர்பண்ண அப்படில்லா சொல்றக்கு கேட்க போது எனக்கு தெரியல தோழி அப் அப்டி வருது தோழி அப்டி
அவங்களுக்கு வந்து இப்ப தெரியாது தோழி இப்ப வந்து அவங்க யூஸ் பண்ற ப்ராடக்ட் வந்து கெமிக்கல் அந்த மாரிதா இல்லையா அவட்ட இப்ப காசு இருக் க்கு அவங்க வந்து இப்ப செலவு பண்ணிறாங்க இப்ப வந்து அவங்களுக்கு வந்து ஒரு குடும்பம் அப்படிங்கறது இல்லைல ய அதாவது எப்படி சொல்றதுன்னா ஒரு குடும்ப
தே குடும்போ குடும்பமாது குட்டிச்செவுராது குடும்பம் வேண் டா நா என்ன சொல்றே அப்டின்னா குடும்பத்துலயே இல்லனாலு அ இப்போ இன்னொருத்தரு கிட்ட தானே நீ இப்ப காசு கேக்குற எனக்கு செலவுக் காசு இல்ல இப்போ அவங்க அவங்களோட ய அக்காவோட இருக்கட்டும் தங்கையோட இருக்கட்டும் மாமியாரோடட்டு மாமரோட எங்கயோ போறீங்க அஹ் அங்க போய் காசு கேக்குறீங்க என்கிட்ட காசு இல்ல எனக்கு போறதுக்கு காசுயில்ல வரைக்கு காசுயில்ல எனக்கு பணம் காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க இதெல்லா எந்த அடித்து அடிப்படையில போய் நீங்க வந்து செயல்படுறீங்கன்னு எனக்கு தெரியல அப்புறம் ஏன் வந்து அவங்க அம்மா வந்து வல இது கண்டு அடிக்காது
இல்ல எனக்கு அப்போ நம்மாலையிலயே இந்த விஷயங்க ஏத்துக்கல ஏத்துக்க முடியல அப்படிங்கும் பொழுது எப்படி அவங்க மத்தவங்களால எப்படி இந்த விஷயத்தல்லாம் ஏத்துக்க முடியும் எதனால திட்டுவாங்க ஏன் எப்படி வந்து அவங்க ஏத்துப்பாங்கன்றதெல்லாம் நான் நினைச்சு பாக்குறேன் உண்மையாவே இப்ப வந்து யாருமே அது திட்டுறாங்க போறாங்கன்னா ஒன்னுல்ல அது அதாவது சரித்தோழி மீண்டும் அடுத்த அழைப்புல பேசலாம் தோழி
ஆஹ் கண்டிப்பா தோழி